அலோ
ஆ அத்தா கேக்குதா
ஆ சொல்லங்க மாப்ள கேக்குது
ஆ சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சு சாப்டாச் தோச நீங்க
ஆ இனிமேலதா இப்பதா வந்தோமா எல்லா உங்க பேத்தி தக்காளி சட்னி சம் ச்சாங்க இப்பதா இட்லி ஊத்தி வெச்சிருகுது
மணி பத்தே முக்கால் நாங்க மத்யான சமையலே முடிஸ்ட்டோ
என்னா பண்றது எல்லா இங்க லேட்டுதா
ஆ இததா தஞ்சாவுக்கு மாத்திருந்துருக்கு மாப்ள அங்க சமைக்கலனா இங்க வந்துர்ல சாப்பிட
உங்க பொண்ணு கொஞ்சோ வேலயா இந்ட்டாங்க
ஆ
அதனால பேத்தி சட்னி அரிச்சு இப்பதா ன்ன முடிச்சா தக்காளி சட்னி ரெடியா இருக்கு சூடா இட்லி ஊத்தி வெச்சிருக்குது ஒரு அடச அவ்ளோதா சாப்ட்ருவோ இன்னிக்கு இங்க ஒருத்தருக்கு எல்லா அங்க அதா இருக்குறவங்களுக்கெல்லா யாருக்குலா பர்த்துட்டே கேக்கு வெட்னாங்க
ஆ
அப்போ அல்லா அதுலியே கேக்கு கேக் சாப்டாங்க
ம்
சேர் நாவப்பழோ நறைய பிச்சான்ததுலா நல்லா கழுவி உப்பு போட்டு வச்சிருந்தா எல்லா முடிச்சு அப்டியே அங்களுக்குலா குடுத்து சாப்ட வச்சுட்டு
ம்
அதனால கா தும்முனதுக்கு வயிறு
ம்
அவ்ளோதா இப்போதா கொஞ்சோ வெயிலு வருது தன்னா ரெண்ட் நாளா வெயிலு இல்ல
ஆ
நேத்து வாஷிங் மிஷின் போட்டது இப்பதா மாடில துணி காய் போட்டதுதா நாளைக்கி யூனிஃபார்மு எல்லா கயுது அங்க எங்க மாமா வேலைக்கி போய்ட்டாங்ளா இல்லைங்களா இன்னைக்
ஞாயித்துகெழம லீவு தான ம் ஹலோ பிரசன்னா நிஷா எனக்
மச்சா ஏ மச்சா நிக்றானா வெள்ள போயிக்றானா
ஆ இருக்றா இருக்றா ம் டிவி அலறும்போதே தெரியல ம்
சேரி அத்த அப்றோ என்ன மண்ட மத்யானோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
மத்யானோ இன்னைக்கி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி
ஓகே ஓகே ஓகே நாட்டுக்கோழி சாப்டுங்க சாப்டுங்க சாப்டுங்க
கிரேவியா கொஞ்சோ வச்சுட்டு பிரியாணியா கொஞ்சோ நீங்க பாஸ்மதிக்கு ரைஸ் கொண்ட்டு வந்தீங்கல்ல
ஆமா ஆமா
அது கொஞ்சோ இருந்துச்சு அதனால பிரியாணியா கொஞ்சோ செஞ்சாச்சு
ரைட் ரைட் அவ்ளோதா நாலு பேர் இருக்கிறீங்க செஞ்சு சாப்டுங்க ம் ஆர்த்தி இது மாரி சனிக்கெழம ஞாயிற்றுக்கெழமனா கூப்டுருக்கலா இல்லையா
எங்க இங்கேயா ஒருத்தியுமே வரமாட்டாலுவலாமே
ம் ம் அப்படியா
ம்
இல்ல தனியாருக்கறதுக்கு போறடிச்சா சனி ஞாயிறு மட்டு இங்க வந்துட் போ சொன்னா அவளுக்கு இதாருக்கு ஆனா வந்து போறதுக்கே டிராவல்லு அ
செல்ல நோன்றா டிவிய பாக்கறா ரெண்டு படோ பாத்தர்றா டெய்லி
ம் போர்டிக்காது சேரி ம்
திரு படுத்தர்றா
சேரி உடு ஒண்டி கட்ட ஜெயிலு ம்
ம்
நானு இங்க கூப்டே மே மாசோ ஆதாது உங்கள பாக்கணுன்ட்டு அங்யே இருந்
ம் அது நல்லா தாயிங்க தா பாத் துட்டா அங்க போயு ஒரு வேலையு இல்ல அத பாத்துக்குட்டா
சேர் சேர் சேர் சேர்
இப்ப சொல்றாங்க கஷ்டமாருக்குல்ல இங்க சாப்பாட்டுக்கெல்லா கஷ்டப்படுங்க
ம் அதா அதா
அவரு வர்ற வரைக்கு அங்கயே இருன் சொன்னா அது எப்டி இருக்க முடியு
தா அவரு திருப்பியு ஜனவரில வருவாரு போல
ஜனவரில வரானுங்க
தெர்ல ஆறு மாச டைமு ஆறு மாசத்துக்கு ஒ ஓன்சுக்கு அவுங்களுக்கு லீவ் கெடைக்கு
ம் ம்
திருப்பி எதனா இப்போ எப்போ ஹாஸ்பிட்டல் ஏதான போனுமா செக்கப்பு
செக்கப்பு எடுக்கறாங்களா இல்ல இந்த அடாப்ட் இது எடுக்கறாங்களான்னு தெர்லைங்க அது அப்பயே மாத்த முடியல எல்லாமே அவுங்க அப் அம்மாவோட ஃபோன் நம்பர குடுத்திருக்காரு ஓ டி பி க்கி அவுங்க அம்மாவுக்கு பாத்து சொ சொல்ல தெர்ல எயித்த வீட்ல போய் கேக்க றதுக்குள்ள ஓ டி பி மாறிடுது
அதா அதா அதா
அத சொன்னாக்க பன்னெண்டு வருஷமா அப்பாவோட புள்ளையே இன்சியல் போடுது ஏ பேர போடலன்றாரு எங்கேயாவது மன
அது அவருக்கு தலையு புரியாது காலு புரியாதே
ஆமா
அது ஒ மை இன்ஷியல் மாத்துனா அப்டி பரவால்ல செரி ம் ம்
ம் இப்ப நானு சொல்லிட்ட தனிப்ப குரூப்லேயு சொல்லிட்ட தனிப்பட்ட முறலையு சொல்லிட்ட இருந்தாலு அப்டியே தா பேசராக
சேரி சேரி உடுங்க பாத்துக்லா அது அப்பய இப்ப ச அவரோட இது அப்டி ஒரு இதுக்கு நல்லா இப்பாரு அப்றோ சரியாயிடுவாரு
வந் இங்க உங்க மாமா பொம்பள புள்ளைங்கள எங்கயு ஒரு கடைக்கி கூட அனுப்ப மாட்டாங்க மாப்ள நாங்க இப்ப வந்தப்ப ஆனந் பிரியாவ கூட அனுப்பல ஒரு தடவ கடைக்கு போனா நட்ராஜன் சத்தோ போட்டா அதுல இருந்து பெரிய பாப்பாவ நா கடைக்கு அனுப்பல
சொல்லுங்க உங்க பெரிய பொண்ணு நா எங்கேயு போக மாட்ட
ஆ பெரிய பொண்ணு போனதில்ல சின்ன பொண்ணு போ னதில்ல நானு இன்னு தஞ்சாவூரு அம்மாபேட்டைக்குல்லா போவோ ரயில் அடிக்கு எந்த கடைக்கு போமாட்டோ
சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி
அப்டி இருந்து இப்ப நாய் மாரி அலைரா டெய்லி மூணு மணி வரைக்கு அலைய்ரா கத்திக்கிட்டே இருக்காரு அவரு
சேரி ஆத்தா
ம் சேரி நேரத்தோட சாப்புடுங்க நேரங்கட்டு நேரங்கட்
உங்க பொண்ணுக்கு அப்டி செஞ்சி குடுத்தா நாங்க என்ன சாப்ட மாட்டோன்னா சொல்ற அத்த ஆ அவுங்களுக்கு ஞாயித்திக்கெழம ஆனா ஒரு வேல முடிச்சுட்டு வீடெல்லா அவுங்களுக்கு கன்னைக்கி என்ன தெரியாது நாம முடிச்சமா கெளம்பி வந்துருவோ
ம்
மாமா அன்னைக்கி எப்பயுமே இருக்கற டியூட்டி மாடில துணிய காய போட்றதா அத காய போட்டமா உங்க பொண்ணு சின்னவ பேத்தி பெரியவ இது அரைப்பா சட்டி அரைப்பா நானு இட்லி ஊத்துவே தோச ஊத்துவே இப்ப இட்லி ஊத்திகீறே இல்லன்னா தோச ஊத்தனு சாப்புட்டு இருப்போ அவ்ங்க பொருமையா நல்லா அ இப்புடி பேசிட்டு
ம்
அப்பதா வருவாங்க அப்பதா அவங்களுக்கு தூக்க வரு
ம் இப்ப வந்தோனா தூங்கிட வேண்டியது
ம் ஆமா ஆமா அப்ற நாம்மெல்லா அதா அதா அதனால நம்மளு வுட்டு புடிப்போன்னு வுட்டறது
ம் செரி நாவபழோ இன்னமேலாம் ஏறி பறிக்க வேணாம்மா அப்றோ மரத்
சேரி ஆத்தா அது இது போது அவ்வளவுதா அது உங்க பொண்ணுக்கு பைய எனக்கு ஏதாவது சுகர் கீகர் வந்துருப்போமோ அதனால நா ஓ சாப்புடு
ஆ
இப்போ கால்ல சொல்லிருந்தேன்ல நாவபழோ கொட்டையெல்லா பத்ரமா சேத்து வை அத்த ஏ இது மாரி காய வச்சு அரச்சி குடுக்கலா
ம்
அது நல்லதுதா அத்தைக்கெல்லாம் வேணா ஒன்னொனு குடுக்கலா
அ
இப்டி சொல்லுங்க இ எப்ப எப்ப பாத்தாலு சுகர் சுகர்ன்னு சொல்லுப்பா சக்கர டீ போட்டு குடுக்கற பாயாச குடிக்கிற அப்புடியே சுகரு சுகருன்ட்டுருந்தாங்க செரி அத க்காவே நா ஒருதரவ பேய் டெஸ்ட் எடுக்கனுனு போனே
ஆ அ நம்ம போய்ருந்தப்பதானே எடுத்திங்க பாடர்ல தான் இருந்து சுகர் இல்ல
சுகர் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஆனா லைட்டா பி பி இருக்குது
ம்
அப்டின்டாங்க
ம்
என்னால உனக்கு பிஃபோரு இந்த சுகர்ட ஒன்னு பண்ணிடுங்க எம்டி ஸ்டொமக்கு ஒன்னும் பண்ணிடுங்க
ம்
லன்ச் சாப்பிட ஒடனே உங்களுக்கு இல்ல அன்னிக்கி எடுத்தாப்படி அது இவுங்ளுக்கு அனுச்ச அவுங்க அம்மா குடும்பகளுக்கு அனுப்புச்சுவுட்டேன் அது இல்ல அப்டின்னு சொன்னாங்க
அ
இப்பப்பயு இருக்குது இப்ப கொஞ்சம் எங்க அப்பா அமிச்ச கம்மியா இருந்துச்சு நூத்தி நாற்ப முப்பதோ என்மோ வன்ச்சு அது நார்மல் தா
ம்
அப்டின்னாங்க பாக்களா என்னறது
நல்லா பாடர்
பாடர் அதே அதேதா கொஞ்ச வாக்கிங் போனா
ம்
உப்பு கொஞ்சம் அனுப்பி வக்கிறேபா அப்டின்னாங்க
உப்ப கொறச்சுக்கணு
ஆமா ஆமா இனிமே கொஞ்சோ நடக்கணு மேல மாடியில இல்ல வெளியில போய் ஒரு ஒன் அவர் நடந்ததா உங்க பே பொண்ணுயு கூப்பிட்டுக்குறே
ம்
எனக்கு ஈவினிங் நடந்தா ஓகே
அ
அவுங்களுக்கு காலையில தா நடக்கணோ
அ
அப்புடின்றத
உம்
நா ஈவினிங்னா ஆறு டு ஏழு மேல மாடிக்கு போய்டுவே இல்ல ஏழு எட்டு மாடிக்கு போய்டுவே வா இல்லனா வெளிய போலா வா கூப்டுவா அவுங்க ஈவினிங் எல்லா டையர்டாயிடுவாங்க நா காலையிலே வாக்கிங் போனா டயர்டு ஆயிடுவே அதனால நா கால்ல செட் ஆவாறல்லல
ம்
அப்டீனுவ அதனால அப்புடி போயிடுது இல்லன்னா கால்ல அவுங்க ஒண்ணவர் இப்போ நீ வாக்கிங் போயிருக்க சாய்ந்திரோ ஒன்னவர் நா வாக்கிங் போய்கிரேனு சொல்லிக்க வேண்டியதுதா
சேரி சேரி
நம் பண்ணு நீங்களா எங்யோ போறதா இல்ல
நாலா வாக்கிங் போறது நேத்து தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து நடந்து வரே அதே கால்லா அசந்துபோய்ட்டு
ஓ ஓ உங்க சின்ன பொண்ணதா போ சொல்லுங்க வாக்கிங்கு
ம் காரக்குடி திருட்டு ஊரா இருக்கு
உம்
ஜெஸ்ஸி வீட்டுகிட்ட அன்னைக்கி ஒரு அஞ்சு பவுன் செய்ன திருடி திருடிட்டாங்கலா பட்ட பகல்ல அதனால ஜெசி குப்ப கொட்ட போனா கூட தாலி செய்னே கழட்டி வெச்சி தா போய்ட்டு வந்து திருப்ப மாட்டிக்குது
சொன்னா நானு உங்க சித்தப்பனுக்கு டிராவல்ல போகும்போதே இந்த மாரில போட் தூம்பாத இப்பலா தா வெலவாசி தக்காளி வெலலா ஏறிக்குது எல்லா
கவரிங் செயின் கொண்டு போய் குடுத்தே அததா போட்டுட்ருக்கா இப்ப
ம் ஹு பதினேலு ஓகே சும்மா சொல் அப்புறோ வெளில பாக்குறவுங்க நோட்டோ வுடுவாங்க நல்லா பெருசா இருக்குது அதனால முன்னமா எல்லா இப்போ முடிச்சிடுவோ ஆ அப்புடீனு புடுச்சு இலுத்துனு போயிட்டா என்ன பண்றது
உம்
விட்று அப்டீன்னுதா சேரினு சொன்னா
இப்போ போடுறது இல்ல ட பவுன் செயின் போட்ல கவரிங் செயின் தா போட்ருக்கா
வீட்ல இருக்கமோ போட்டுக்குட்டோ வேலைக்கு போ ஒன்னு போட்டுக்குட்டோ டிராவல் அது இது போமோது இதோ பை இப்ப இல்ல நடந்து போனாலே புடிச்சு இலுக்குறா வண்டியில போனாலே எ புடிச்சி இலுக்குறாங்க
உம்
உம்
நா போறதே இல்ல இப்ப
சேரிங்க அத்த பாருங்க போதோ அவுங்கவுங்க பேத்திகளுக் நாளைக்கு ஸ்கூலு அவுங்குலோ உன்னோ ஹோம் ஒர்க்லா எழுதாம இருக்குறாங்க
அவ ஏ பைபிள் படிக்கல
பைபிள் கொஸ்டின் எடுக்குறது அவுங்க டெஸ்ட்டு ஸ்கூல் டெஸ்ட்டு வந்து அத டெஸ்ட்டு எடுக்குறது உங்க பெரிய பொண்ணு
ம்
ஆந்திரால இவுங்களுக்கு கொஞ்சோ துளுர் வுட்டு போது அவ்ளோதா எழுந்துருன்றே
எழுத சொல்லுங்க டெய்லி ஒரு அதிகார படிக்கிற மாரி இருக்குல்ல
சேரி அத்த டெஸ்ட்டு எழுத சொல்றே டெய்லி எத சாப்
ம் சேரி
அவ்ளோ தானா அவுங்க ஏரியா அவுங்க படிச்சி எழுதுனா ஒகே படிக்கிறாங்க
ம்
கொஷின்கெல்லா சேட் ஜீ பி டி வாட்ஸ்அப்பு மெட்டா ஏ மெட்டா ஏ ஐ போனா என்ன பண்ணறது
அதுதா பாத்து எழுதுறா ஆ அவசர அவசரமா உட்காந்து அந்த ஆறு மணி ஆவ போறப்ப ஒடனே அது ஆன்சரை பார்த்து எழுதுறா
அதே த அதே த அதே த
ம்மா
சேரி அத்த பார்குறே பேசலா அப்பறோ சாயந்தரமா பேசுறே செரி ஆத்தா ம் செரி ஆத்தா ஓகே ஆத்தா ஆ ஆ